தெளிவாச்ச
கே க்குது தோழி அப்புறம் என்ன டிஷ் செய்ய போலாம்னு இருக்கீங்க
இப்ப பாத்தி உட்டுட்டு
ஆர் மட்டன்
தக்காளி சட்னி மாரி வரலான் பார்த்தேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்ல
இன்னைக்கு சண்டே இல்ல எனி ஸ்பெஷல் நீங்க ஈவினிங் ஏதோ ஸ்நாக்ஸ் செய்ய போறன்னனு சொல்லியிருந்தீங்க ல்ல
ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய டைய இல்ல அதனால சேரின்னு சொல்லிட்டு இப்ப பேசாம இப்ப எல்லாருக்கும் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் தான் இன்னைக்கு வேற ஒண்ணு இல்ல
ஒஒ ஓகே ஓகே
அதனால நாங்க என்ன சமையல் தோழி
எங்க வீட்ல எங்க மம்மி என்ன சொல்லிருந்தாங்கன்னா காலையில பொங்கல் சாம்பார் வச்சாங்க இல்லையா சாம்பார் அப்படியே இருந்துச்சு சோ அதனால சாம்பார் வச்சுட்டு இட்லி இட்லி தோசைல்லா டிஃபன் ஊத்திக்கலாம் அப்பா ஊருக்கு போயிருக்காங்க ஓர்க் விஷயமா அதனால நாங்க நானு அம்மா தம்பி மட்டும் நா அப்பா இருந்தாதான் இன்னிக் ரைஸ் சாப்பாடு வேணும் டிபன் எல்லாம் சாப்பிடாம இருப்பாரு நாங்க மட்டும் தான அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சிலதான் நீ அப்படியே கேப்சி இத எத மாதிரி செஞ்சன்னா கூட நார்மலா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி பைவ் போடுற மாதிரி எதனா போட்டுக்கோ எல்லாருக்கு சேத் தின்னங்க இதுக்கப்புறம் எங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் நா போட்றது கெடையாது அதுவி இட்லி சாம்பார் அதெல்லா முடிச்சிடுவாங்கன்னு நெனக்கிறே செஞ்சுட்டாங்க அவங் உள்ள பேசி நா வெளியருக்க இன்னு அவுங்க டைம பாக்ல போல இன்னு என்ன கூப்டாம ருக்காங் கொஞ்சு நேர வெளிய உக்காந் ஃபோன் பேஸ்னாலே கூப்டாரம்பிச்சிருவாங்க வா உள்ள வா உள்ள வா னே அவுங்கண்ணுல படாத படி இருக்க உள்ள டிவி அ சிஸ்ட உங்ககிட்ட ஒன் சொல்லோன் நெனச்சே நீங்கதா சமந்தா புடிக்குன் சொன்னீங்க
அ ஆமா
அதே மூவி அதே இது போட்ருக்காங்க பாத்தீங்ளா
ஆ நா அப்பதா டிவிய க்ராஸ் ஆயி வரும்போது பாத்தே தெறி படந் தானே
ஆமா ஆமா நா டிவி கர்டா எங்க வீ டிவி ஆன் பண்ண சன் டிவில தான டிவி ஸ்டாட் ஆகு பாத்தா மூவி இருந்துச்சி ஏ இந்த மூவி பாத்துருக்கோமே ஆனா வந்து அதுல வர சீன்ஸ்லா ஞாபக அப்பிந்தா நா கொஞ் இன்டரெஸ்டா பாப்பே
ம் அப்ப நீங்க அத பாத்தோன தா ஏ ஞாபகோ வந்திருக்கு உங்களுக்கு
உண்மையாவே கால்ஸ் பேஸ்னா அவுங்க இன்ட்ரெஸ் சொல்லுவோ நம்ப அப்டின் நெனச்
ஓகே ஓகே ஓகே நா கரெக்டா க்ராஸ் ஆயி வரும்போது ம் ச்ச் விஜய் வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லு ரவுடிஸ்ல்லா அடிப்பாருல்ல கேள்வி கேட்டு திருவள்ளுவர் பெறந்த ஊர் எ
ஓ நீங்க அந்த சீன் பாத்தீங்ளா நான் வந்து நா எந்த சீன் பாத்தன்னா ம் ஸ்டாட்டிங் எதோ ஒரு சீன் பாத்தே அ அந்த ஒரு பொண்ண காணோன் சொல்லிட்டு விஜய் கிட்ட கம்ப்லைன் பண்ண வருவாங்கல்லையா அஹா அது கூட இல்ல அவ உங்க மம்மி கூட கார்ல போறப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாரிருக்கவங்க வந்து காசு கேப்பாங்க ஸ்கூல் சேத்து விடுவான் கேப்பால்ல
ம் ம்
அந்த சீன் கரெக்டா ஸ்டாட் ஆச்சு நா ஃபினிஷ் பண்றப்ப எதுல பாத்தனா அந்த பொண்ணு டெத் ஆய்டுவாங்க அத கண்டுபுடிப்பா பாத்தீங்ளா அதது விளம்பர த்துல வந்த அதுக்கப்றோ இன்னு பா அப்புற வெளியதா சும்மா உக்காந்துட்ருக்க
ம்
தூங்கீட்ட வேர சீக் மதியானோ அதுக்கப் அப்றோ தூக்கோ வேற வராதில்லையா அதனால
ஆ அமா மத்தியான தூங்கிட்டா நைட்டு தூக்கொ வரது பெரிய கஷ்டொ பன்னெண்டு மணி ஆவு சில நேரொ ஒரு மணி ஆவு அதா அது என்னது ஏதோ ஒரு டைலாக் வருமே ஊரே தூங்குதுடா எனக்கு மட்டு தூக்கமே வ ர்ல அப்டீன மார் ருக்கு
ஊரு முலிச்சின் இருக்குறப்பொ நம்ம தூங்கிட்றோ இல்லையா
ஆமா அதனால நாகு அப்டி ஆப்போசிட் ஆயிரு
அது என்ன ஆயிச்சுன்னா ஆஃபீஸ்லயு அப்டிதா ஒரு சில டைம் நா காலையில மார்னிங் எழுந்துக்குரே இல்லையா ஃபோர் ஓ க்ளாக்கு அது எனக்கு ஆஃபீஸ்ல ரெண் ரெண்டு மணி ஆனப்பொவெ கண்ணு ஒரு மாரி ஆகு நா தூங்க மாட்டே அந்த டைம் மதியானொ வீட்ல இரு க்கவே வந்தொனே அப்டி தூங்கிட்டே வேற ஏசி வேற போட்ருந்தொமா போய் தூங்கலா ஃபோன் வெற சார்ஜ் கம்மியா இருந்துச்சு சார்ஜ் போட்டு விட்ட வா சேரட்டோ அதுக்கப்புறொ ஃபோனு யூஸ் பண்ண தெரியாது நம்ளுக்குன்ட்டு அப்டியே படுத்தே அதோட நைவ் டா விழுந்தச்சு
ஓ ஓகே ஓகே
நீங்க இப்டி மத்தியானோ தூங்குவீங்களா
இல்ல தோழி எப்பயாது அது என்ன சொல்றது எப்பயாவது தூக்கொ வந்து தூங்குறதுதா ஆனா முன்னாடில்லா பாத்தீங்கன்னா அ முன்னாடி லீவு மே மாச லீவ் விட்டாலே காலேஜ் ஸ்கூல் படிக்கைல எல்லா தூங்கிறது இப்பல்லா தூக்கொ அந்த அளவுக்கு வர்றதுல்ல மதியானத்துல தூங்கிட்டோம்னா நைட்ல தூக்க வராதுல்ல நை மத்தியான தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களே நைட்டு எனக்கு தூங்குறதுக்கு எப்டி ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரு அதுனாலயே இப்பல்லா நா மதியனோ தூங்குறத அவாய்ட் பண்ணிட்டே ஏனா நைட்டு வந்துட்டு நம்ம என்ன சொல்றது எல்லாரு தூங்கிட்டு போது நாம மட்டு முலிசிடுருக்கும் போது ஒத்தையா இருக்குற மாருக்கு ஒண்ணு ரெண்டாவது செல்லு பாத்துக்குட்டே இருப்போமா ஏனா டயத்த ஓட்றதுக்கு கண்டிப்பா செல்லுதா பாப்போ செல்லு பாத்துட்டே இருக்கும் போ து நமக்கு அப்டியே கண்ணெல்லா ரெட் கலர்ல மாறிடு கவனிச்சிருக்கீங்களா
புரில சிஸ்டர் என்ன சொல்றீங்க
மொபைல் அதிகமா பாத்துட்டே இருந்தன்னா கண் அப்டியே ரெட் கலர்ல மாறிடு
எனக்கு அப்டியாகாது எனக்கு என்ன பிளஸ் பாயிண்டுனா ஃபோன்ல தூக்க வர்லனா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருப்பேனா அப்டியே கண்ணு ஒரு மாரி டல்லா வரு செட்டி தூ தூக்கோ வந்துரோ எனக்கு டக்குன்னு அது தூங்கிருவே நானு அதனாலயே நா மோஸி நை ட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷொ ஃபோன் யூஸ் பண்லா தூங்கிற்லா அப்டின்ட்டு யூஸ் பண்ணுவே ஏனா அதோ பஸ்ல போறப்ப அது டிராவல் அப்பதா ஃபோன் பாப்பே அது கால்ல எனக்கு தெரிஞ்சவங்க பஸ்ல வரதுனாலே அவங்க கூட பேசிட்டே வந்துருவே வீட்டுக்கு வரப்பயுமே இன்னொருத்தவங்க வருவாங்க அத் அதே ஸ்டாப்பிங்ல அவங்க கூட பேசிட்டு வந்துருவேன்னா அது ஃபோன் பாக்குறதுன்னா வீட்டுக்கு வந்து எ ஃபோன ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சார்ஜர் போட்டு செவன் ஓ கிளாக் எடுப்பே அப்ப மட்டுதா ஃபோன் யூஸ் பண்ணுவே அதுவு கால்ல எழுந்துக்கதுனால நைட் எ எயிட் தேர்ட்டில்லா படுத்துடுவே நானு இந்த டைம்குலா இன்னேரதுக்கு நானு பாதி ஒறக்கத்துல இரு ப்பேன் வெச்சுக்கோங்களே
ம்
சோஃபால படுத்து டி வி பாத்துட்டே இருப்ப அப்டியே தூங்க ஆரம்பிச்சுருவ எங்க மம்மி ஒடனே அவ்ளத தூங்க ஆரம்பச்சிட்டா ரெண்டாவுது இவ எழுந்துக்க மாட்டான்ட்டு அப்டியே தூக்கினு வந்துருவாங்க டிஃபன தூக்கினு வந்து ஊட்டி உட்ருவாங்க அதே சாக்கா வச்சு ஒரு ரண்டு வாயோடயெ அதா அப்டியே தூங்கிடுவ ரிட்டன் அதனால ஃபோன் யூஸ் பண்றது ரொம்ப கம்மி ஃபஸ்ட்லா ரொம்ப ஃபோன் அடிக்டா இருப்ப நானு யோசிப்ப ஐயோ நம்ம ஃபோ ஃபோன் ரொம்ப அடிக்ட் ஆய்ட்டே இருக்கோமே அப்டின்ட்டு அதுக்கப்புற ஒரு கட்டத்துக்கு மேல நம்முளுக்கு ஃபோன் அவ்ளோவா இம்பார்ட்டன்ஸா தெரில
ம்
தயு டவுன்லோட் பண்ணி வப்ப இத பாக்கனு அத பாக்கனு இத பாக்கனுனு இப்பெல்லா ம் ஹூ வா வாட்ஸ்அப் போறமா மெசேஜ பாக்கறொமா யார்னா ஸ்டேட்டஸ் போட்டங்க இன்ஸ்டால போவோமா அத பாக்றோமா அவ்ளோதா அதே டைம் ஆய்ரு கரெக்டா
ம்
அதுல எதுமா மூவிஸ்ல்லா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க நறையா ஆனா பாக்கதா முடில டைம் இருக்க மாட்டுது
ஆம்மா ஆனா சில பேர் மூவிஸு டவுன்லோட் பண்ணி பாக்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூவி பாக்கணு புது புது மூவிஸ்
ம் நா இது எப்ப இருந்தனா காலேஜ் முடிச்சு ட்டு வேலைக்கு போகாத டைம்ல ஒரு ஒரு டென் டேஸ் வீட்டுல இருந்த இல்லையா அப்ப பாப்பே இந்த மாரிலா அப்பயுமே வந்து எல்லாரு ஒர்க் போறாங்களே நம்முளு போணு போணுன் மைண்ட் செட் ஆனா நா வ செலக்ட் ஆன கம்பெனில எனக்கு ஆஃபர் லெட்டர்ல வந்து டென் டேஸ் கழிச்சு தா டேட் குடுத்துருந்தாங்க அந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணுங்கன் ட்டு அதனால அதுக்கு வெயிட் பண்ணிட்ருந்தனால சரியா நம்புளுக்கு வேல கெடச்சிருச்சு நம்ம வேலைக்கு போபோறோ இந்த டென் டேஸ் லீவ்தான மூவி பாக்கலா அப்படின்ற மைண்ட் செட்ல டெய்லி ஒரு ஒரு மூவி டிராவல் பண்ணி பாப்ப ஆனா இப்ப டவுன்லோடு பண்ணி வச்ச மூவிய பாக்க முடியாம இருக்கு
ஏன்னா இப்பதைக்கு டய இல்ல அதானே
ஆமா
ஏ
வேலை வீடு வேலை வீடு இப்பிடியே போயிட்டு இருக்கு நீங்க காலேஜ் படிக்கிறனிங்கல டெய்லி காலேஜ் போவிங்களா இல்ல எப்பிடி கரஸ்ல போட்ருக்கிங்ளா
ம் நா கரஸ்லதா தோழி போட்ருக்கே
ஓகே ஓகே கரஸ்ல படிச்சா வேல்யூ இல்லனு சொ சொல்வாங்க எப்புடி அது
கரஸ்ல படிச்சா வேல்யூ இல்லதா அது உண்மதா
ம்
ஆனா இப்ப வந்துட்டு ஐ மீன் கரஸ்னு சொல்றதுதா பட் அவங்க எப்பல்லா காலேஜ் கூப்புடறாங்களோ அப்பல்லா போகணு
ஓ ஓகே ஓகே
சில பேர்னா கரஸ்னா எக்ஸாம்க்கு மட்டு போவாங்க அந்த மாரி இல்ல இது எப்பல்லா இம்பார்ட்டன்ண்டா லெசன் எடுக்கராங்களோ அப்பெல்லாம் கொ கூப்டுவாங்க ஐ மீன் ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெகுலர் தான் ஆனா நான் நீங்க கேட்ட நல்லா சொன்னே கரசு தான
ஓ ஓகே ஓகே
ம் அதனால அட்டணன்ஸும் கல்குலேட் ஆகும்
ம் ம் எனக்கூ அப்டிதா சொன்னாங்க செக்கெண்ட் டிகிரி போட்டா கரஸ்ல போட்டா வேல்யூ இருக்காது அப்படின்னு அதெல என்ன நம்ம காலேஜ் போயிட்டு அவுங்க சொல்லிக் கொடுப்பாங்க இது ஆன்லைன் கிளாஸ் அந்த மாரி வைப்பாங்க நம்பளா படிச்சுக்கிற மாரி இருக்கும் அவ்ளோதான் டிஃப்ரெண்ட்டு
ஆனா பொதுவாவே கரசுங்கறப்ப வேல்யூ அந்த அளவுக்கு இருக்காது இப்போ ஒரு வேலைக்கு போறோ அப்டீன்னா டிகிரிய வச்சு வேலைக்கு ஏதாவது போறோ அப்டீன்னா கரஸ்ல படிச்சிருக்கவமா ரெகுலர்ல படிச்சப்ப நம்ம சர்டிபிகேட்லயே கரஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாப்பாங்க அப்ப நம்ம ரெகுலர்ல படிச்சவங்க ஒரு வேல தா இருக்கு ஒரு வேக்கன்சி தா இருக்குன்னா அவங்கள எடுத்துக்குவாங்க நம்மள இது பண்ணுவாங்க. உம் அதனாலதான் மக்ஸ் ம் என்ன சொல்றதுன்னா கரஸ் வந்துட்டு அந்தளவுக்கு யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க
ம்
அதனால நம்ம படிக்கும்போது ரெகுலர்லயே படிச்சிட்டோம்னா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகூ இப்பதைக்கு கொஞ்சோ கஷ்டமா இருந்தாலு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்
ஆமா ஆமா இப்ப சப்போஸ் நம்ம எப்டி நெகட்டிவா யோசிக்காம சப்போஸ் நம்ப போற எடத்துல யாருமே நம்பளுக்கு ஆப்போனெண்ட் யாரும் இல்லாம நம்ப மட்டும் போய் செலக்ட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவா நம்ப செலக்ட் பண்ணிதானே ஆகணு
அந்த மாரினா ஓகே ரொம்ப அந்த இக்கட்டான சூழ்நிலை
நம்ளுக்கு அந்த செகண்ட் டிகிரி தான யூஸ் ஆகுது கரஸ்ல படிச்சமான்றத விட நம்ம ரெண்டு டிகிரி முடிச்சிருக்குமான்னு பாத்து வேலைக்கு எட்த்துப்பாங்க இல்லையா
அந்த மாரியு இருக்கு இந்த மாரியு இருக்கு பொதுவா சொல்றே
ம்
நமக்கு பிளஸ் பாயிண்டா சொல்லணுமேன்னு சொன்னே
நம்ம நெகட்டிவா எடுக்கணு பாசிட்டிவா நெனச்சு போவோ அது நெகட்டிவா மாறிச்சுன்னா நம்ம நம்ப இல்லை அவுங்க செலக்ட் பண்ண விட்டுட்டு போயிட வேண்டியதுதா நா அப்டிதான் நெனச்சுட்டுருந்தே நா இன்டர்வியூ போறே வெச்சுக்கோங்க நாலு கம்பெனி அடண் பண்ணறே அதுல மூணு கம்பெனி சம்டைம்ஸ் ரிட்டன் கால் பண்ணுவாங்க சப்போஸ் கால் பண்லனா நீ குடுத்து வெக்கலடா நான் உன் கம்பெனில வேல செய்றதுக்குன்னு நெனச்சிப்பேன
ஓ ஓகே
இப்பயுமே நானு ஆப்லலா ஒரு ஆப்ல இருக்கே அதல ரெஸ்யூம் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கூட ஒர்த்தவங்க கால் பண்ணி வொர்க் கேட்ருந்தாங்க.. நான் சொன்னேன் ஆல்ரெடி போய்ட்ருக்கு மேம் இப்போ எதும் வேண்டா. நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கறே சப்போஸ் எனக்கு நீட் இருக்கப்ப கால் பண்றே மேம் அப்டின்னியாச்சு செரி ஓகேமா அப்டின்னாங்க அவ்ளதான் இருக்கிறது இல்லாதப்ப எவனும் கூப்ட மாட் அ இருக்குறப்பதா போன் அட்ச்சி போன் அட்ச்சி கூப்டுவாங்க வேலைக்கி
ஆமா அது உண்மதா
ஓக்கே சிஸ்டர் அடுத்த கால்ல பேசுவோ
ஆ ஓகே தோழி நன்றி